ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாயாலா குடிச்சாச்சா
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ சொல்லுங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே சாயாலா குடிச்சாச் சா
ஆமா நீங்க சாயால்லா குடிச்சாச்சா
ஆமா தோழி
வேற என்ன வீட்டுல நைட் என்ன சமையல் அ்ச அது
இங்க நைட்டு வந்து சப்பாத்தி தோழி உங்க வீட்ல என்ன
எங்க வீட்ல இன்னைக்கி தோச சுடலான் இருக்குகோ
ஓ சேரி தோழி தோசைக்கி கூட
தோசை கூட வந்து சாம்பார்
ஓகே சேரி தோழி நீங்க சாம்பார் ல்லா வப்பீங்களா
அம் ஆமா ஆமா அது என்ன மல பருப்ப அடுப்புல போட்டு மலக்கறிய வெட்டி
ஓ சேரி தோழி ஓ சேரி தோழி சேரி சேரி அப்ப நீங்க தா வீட்ல ஃபுல் குக்கிங்கா கு தோழி
ஆமா கால் த்த கிச்சனுக்குள்ள போனா அப்பறோ நைட்டு தா வெளிய வர முடியுது
நானு அதா ஜோதி கால்த்த போனே நைட்டு தா ஃபுல்லா வெ கதாகுதா ரெஷ்டே இல்ல
ஆமா ரொம்ப கஷ்டம் ஆமா
ஆமாஞ் ஜோதி உயக்கு எத்தன பிள்ளேளு
எனக்கு ஒரே ஒரு பிள்ள உங்களுக்கு
ஓ எனக்கு ரெண்டு பிள்ள
ஓ ஆம்பள பிள்ளைகளோ
ஆ இல்ல ரெண்டு பொம்பள பிள்ளைங்களு உங்களுக்கு
எனக்கு ஒரு பொண்ணு
ஓ செர்ரி செரி அம்றோ ஹஸ்பென்ட் எங்க வெளிநா டா இல்ல தோழி ஃப ஒரு பிள்ள மட்டுதா ஸ்கூல் போறா இன்னொரு குழந்தைக்கு பத்து மாசதா ஆச்சு
ஓ இப்ப நா ரொம்ப கஷ்
ஆமாங்க தோழி பொண்ணு பிள்ள ஸ்கூல் போதா
இல்ல இல்ல என் கொழந்தைக்கி இப்பதா ஒரு வயசாச்சி
ஓ சேரி ரட் அ ஹஸ்பெண்ட்டு எங்க இருக்காங்கோ ஆம்மா தோழி அம்மா வீட்லருந்த ஓகே தோழி சேரி ஓ எஸ் எ ஹஸ்பெண்ட் இங்கதா வேலை பாக்காங்க
ஆ ஹா சேரி சேரி
தோழி நா அம்மா வீட்ல தா இருக்கே மாமியார் ரொம்ப கொடுமப்படுத்துறாங்க அதனால அம்மா வீட்லயேதா தோழி இருக்கே
ஓ சேரி செரி எ மாமியார் வந்து ரொம்ப சாஃப்டு ரொம்ப நல்ல கேரெக்டர் உருஷா நல்ல மனசு உள்ளவங்க இவ்ளோ நாள் அங்கதா இருந்தே இப்பந்தா
ஓ செரி செரி டெலிவெரியு அங்கதான்னா மாமியார் வீட்ல தா இருந்தீங்களா
ஆம்மா ஆம்மா டெலிவெரி ஹஸ்பெண்ட் தா கா காசு குடுத்தாங்க
ஓக்கே தோழி செரி செரி
ம் இப்பந்தா வந்துட்டு போனாங்க இப்போ வந்து நா இவ்ளோ நாள் அங்கதா இருந்தே இப்போ ஒரு வாரோ போயி இருந்துட்டு வா அப்டின்னு சொன்னாங்க
ஓ ஓக்கே செரி செரி செரி வேற என்ன தோழி
அப்புறோ என்ன கூட்டு
சப்பாத்தி கூட வந்துட்டு அ சென்னா மசாலா
ஓ அதெப்பிடி பண்ணுவீங்க
அ சென்னா மசாலா வந்து நா பண்ண மாட்டே தோழி எங்க அம்மா பண்ணுவாங்க எ தங்கச்சி வயசே தெரியாது எனக்கு இல்ல தோழி தெரியு ஆனா இன்னிக்கி அம்மா சென்னா மசாலா பண்றேன்னு சொன்னாங்க
ஓ அதனால வீட்ல கொஞ்சோ ரெஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாதா ரெஸ்ட்டு இல்ல
ஆமா தோழி மாமியார் ஒரே கொடுமப்படுத்துறாங்க என்ன செய்ய நீங்க என்ன நெனைக்கிறீங்க மாமியார பத்திஸ் மாமியார எப்பிடி பாத்துக்கணுனு நெனைக்கிறீங்க என்ன மாரி மாமியார்ல்லா இருந்தா தனி குடுத்தனு வந்துர்லா நெனைக்கிறீங்களா
நீங்க தனி குடுத்தனமா போய் இருக்கீங்க
இல்ல நா இப்போ அம்மா வீட்ல தா இருக்கே ஆனா அதுக்குதா பிளான் பண்றே ஏன்னா எ மாமியா ரொம்ப என்ன கொடுமப்படுத்துறாங்க அதனால என்ன செய்ரனு தெர்ல என்ன பண்ணா நீங்க நீங்க எதாவது எனக்கு ஒரு ஐடியா தாங்
ஐடியா என்ன சொல்வதுக்கு நல்லா பாத்துக்கிட் விட்டா மாமியாரு நம்மள நல்லா பாத்துப்பாங்க
ஆ இந்த மாரி கொடுமபடுத்துனா எப்பிடி தோழி இருக்க முடியு சொல்லுங்க
அதுவு கஷ்டோ தா வீட்டுல அம்மா ஒன்னு சொல்ல மாட்டாங்களா
ஏ அம்மா
ஆம்மா ஆம்மா இதெல்லா நீங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்களோ
இல்ல தோழி எப்பிடி சொல்ல முடியு லவ் மேரேஜ் பண்ணிகிட்டே வீட்ல வந்து சொல்ல முடியுமா
பிரச்சனையா ஆம்மா ஆம்மா ஆம்மா லவ் மேரேஜ் நா என்னன்னே கேட்க மாட்டாங்க நீயா பாத்ததுதானே நா என்னத்த வந்து சொல்லணு எனக்கங்க என்ன மரியாத இப்பிடில்லா பேசுவாங்க
அதனால நம்மளோட விதி இப்பிடி ஆயி போயிட்டு என்னாச்சு விடவா
ஆ நம்ம ஹஸ்பண்டு
ஹஸ்பண்ட் தங்கோ அது தங்கோ தங்கி கடைல வச்சா கூட வித்துருவாங்க அந்த மாரி தங்கோ
அப்டியா செரி ஆ காதல் திருமணோனாலே இப்டிலா சொல்லுறீங்க
உங்களுக்கு காதலா தோழி
ஆமா ஆமா
ஓகே தோழி சேரி சேரி அதனால ஹஸ்பண்ட் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண தெரியாம ஆ சப்போட் பண்ண தெரியாம அம்மாவு உங்களுக்கு வேண்டா ஆனா அவங்க அம்மா என்ன ரொம்ப கொடும்மப்படுத்துறாங்க என்ன செய்ய
ஆமாபா அதுதா இந்த கல்யாணோ ஆன பசங்களுக்குல்லா ரொம்ப கஷ்டமான விஷ்யோ அம்மா பக்கோ நிக்கறதா இல்ல கெட்டவங்க பக்கோ நிக்கறதா அப்டின்னு ஒரு இதுலே இரு
என்ன சொல்லதுக்குன்னு தெரியாது
ஆ ஆமா தோழி அப்றோ அப்றோ
எவ்ளோ படிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து பி எட் வரை எப்டியோ படிச்சு
ஓ சேரி சேரி சேரி தோழி ஆ அவ்ளோ படிச்சிருக்கீங்க படிச்சுட்டு இவ்ளோ புழம்பறீங்க ஒரு வேலைக்கு எதாது போலால்ல இல்ல போயிட்டுதா இருந்தீங்ளா
ஆமா தோழி போயிட்டுதா இருந்தேன் இப்ப வந்து ரெண்டு பிள்ளைகள் வந்ததனால ஸ்டாப் பண்ணே ஐ டிலதா வேல பாத்துட்டு இருந்த
ஓ சேரி சேரி மாசோ ஒரு ஒரு லட்சரூவா கெடைக்குங்லா
ஆமா தோழி இல்லனாலு கொஞ்சோ ரிச் ஃபேமிலிதா நாங்க மாப்ளதா ரிச் வேண்டாங்க எனக்கு அது போ வேண்டா வேலைக்குன்னு நா பாத்த மாரிதா இருந்தாலு கொஞ்சோ டைம் பாஸுக்கு போய்ட்டு இருந்த ஆ ஆமா ஒரு டைம் பாஸு ஆமா எனக்கு கொஞ்சோ இன்டிபெண்டண்டா இருக்கணுனு ஒரு ஆச
ஆ சேரி சே அதுனாலதா உங்களுக்கு மாமியார் பிரச்சனைனு நெனைக்கிற என
ஆ ஆமா ஆமா தோழி கரெக்டா கண்டுபிடிக்கறீங்க அவுங்களுக்கு வந்து இதெல்லா புடிக்கமாட்டீக்கி
ஆ அடக்க ஒடக்கமா வீட்டு பொண்ணா இருங்ணு இருக்கணு அப்பில்லா
அவுங்க இரண்டு மருமகளு அப்டி இருக்கனால நானு அப்டி இருக்கனா மூணாது மருமக ஆமா அப்ப நா மூணாது மரும கனால அவுங்களுக்கு வந்து அது ஒண்ணு சாண்டனா மட்டு இப்டி இருக்கேன் அப்டின்னு அவுங்களுக்கு ஒரு இது என்ன செய்யதோது
மாறிரு அதே ஒரு வயசுக்கு அப்றோ அ சொல்லது நடத்திருவாங்க அவங்களு
பண்ண தோதி அனால வேல விட்டுட்டே
சேரி சேரி ஐ டி கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்ளோ ரொம்ப நல்லா படிப்பீங்ளோ
ஆமா தோழி காலேஜ்லனா நா கோல்டு மெடல்ஷ்ட் வாங்கியிருக்கேன்
ஓ அந்த மாரியா
ஆமா தோழி நீங்க என்ன வெச்சிரு
ம் வல்ல நா வந்து நா என்ன சொல்லதுக்கு நா வந்து பி காம் எம் காம் வர முடிச்சிரு கன் எம் காம் முடிச்சிட்டு ஒர்க் பண்ணே ஒர்க் போயிட்டுதா இருந்தேன் இப்போ கொழந் த வந்ததுக்கு அப்றோ அவங்களு ஃபாரிங் போனாங்க ஃபாரிங்ல வாரியா அப்டின்னு கேட்டாங்க விசாயெல்லா எடுத்தாங்க
ஒன் மந்த் அங்க போய் இருந்தேன் அப்பறமாட்டு செரி அட்மாஸ்பியர் ஒத்துக்கல அப்றோ இந்த லீவ்ல வந்து சரி வந்தர்லா அப்டின் சொல்ட்டு வந்தேன் இனி ஏதாவது டி க்கெட் விசா போட்டா போயிருவேன் அங்க
ஆ சேரி ஓம் ஏனா சாந்து இருக்க முடியாது
அது ரொம்ப கஷ்டோல்லா அதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதா இப்போ இப்பதா போனாங்க இனி ரெண்டு மாசத்துல வந்துருவாங்க வந்து கூ ப்ட்டு போறேன் அப்டி சொல்லிருக்காங்க
ஓகே தோழி ஓகே ம் அப்பம் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அங்கயா
ஃபஸ் பர்த்தடே முடிஞ்சுது அப்ப இருந்தாங்க
ம் ஓகே ஓக் ஆ ஆ சேரி தோழி ஓகே ஓகே
இனி அங்க போலா அப்டின் சொல்ட்டு கொழந்தைக்கு ஸ்கூல்லா அங்கே ஜாயின் பண்ணிர்லா அப்டின் சொல்ட்டு அவுங்க நெனைக்கிறாங்க
சேரி எனக்கு அது ஓக்கேன் தோணுது இப்ப அங்க வார் போயிட்டுலா இருக்கு
ஆமா ம்
அதனால கொஞ்சோ இதா இருக்கு அவுங்களே வந்துர்லாமான் பை இங்க ஜா இங்க அவுங்களுக்கு ஒர்க் வேல இருக்கு ஆனா சேரி அப்டி சொல்ட்டுதா ஃபாரின் போனாங்க கொஞ்ச எக்ஸ் ட்டா சேலரி கெடைக்குனு இப்ப வந்து வார் போயிட்டுருக்கனால அவுங்க ரிட்டர்ன் வர தா அப்டி இருக்காங்க
ஓ ஓ சேரி சேரி அப்றோ வேறென்ன தோழி உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகோ
எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகோனா கிச்சன்ல தா ஃபுல்லா கெடக்கே இதுக்
ஓ பரவாயில்ல நீங்க பயங்கர செஃப்ஃபா இருப்பீங்க போலயே
அப்புடி அப்படி செஃப்ஃபா இருக்கனால நம்ம கிச்சன்ல இருக்க மாட்டோ வீட்ல இருக்கவுங்களுக்கு பாக்கணுமே எல்லாமே அப்டின் சொல்ட்டு செஃப்ஃபா இருப்போ
ஓ பரவால்ல தோழி
நீங்க எப்டி ஃபுல் டைம் கிச்சன் தானோ மாமியார் வீட்ல ஃபுல் டைம் கிச்சன் இல்ல
ஆமா தோழி என்ன செய்ய ஆமா தோழி ரெஸ்ட்டே இல்ல இப்பனா கொஞ்ச ரெஸ்ட்
மாமியார் வீட்லே இருந்தப்போ
மாமியா வீட்டுக்கு நாதா பிள்ளைளயு பாத் து அங்க உள்ள வேலயு பாக்கணு கஷ்டமா இருக்கு அம்மா வீட்ல வந்துட்னா
டு மருமங்க அவுங்க
அவுங்கள் எத்துமே வந்து என்ன புடிக்காது தோழி அவுங்க அவுங்க பிள்ளைய பாப்பாங்க அப்டிதா இருப்பாங்க எங்க பிள்ளைய நாங்கதா பாத்துக்கணு அப்டி ஆமா தோழி அம்மா வீட்டு வந்தாதா அம்மா பிள்ளைல பாத்துப்பாங்க
அதுவு கரெக்ட்டு தா எல்லா வீட்லயு அம்மா தா நம்ம புள்ளைல பொண்ணுங்களுக்கு
ஆமா தோழி தோழி நம்
ஆமா இன்னு மீண்டும் அடுத்த கால்ல நம்ம பேசுவோம் எனக்கு ரொம்ப சந்தோஷோ ரொம்ப நன்றி தோழி
நன்றி நன்றி
ஆ